னர் பேனாயிரு வணக்கம் தோழி
வணக்கம் சொல்லுங்கள்
நலமா இருக்கீங்ளா தோழி
நலமா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
நாங்களு நல்லா இருக்கோ தோழி
சொல்லுங்கள்
நா என்னன்னா இன்னைக்கு வந்து நம்ம இந்த உணவு பத்தி பேசலா அ உணவு அ கு குடிநீர் பத்தி பேசலாம் தோழி ஓ ஏனா தண்ணி வந்து முக்கி ரொம்ப முக்கியோ சாப்பாடு அ எந்த அளவுக்கு உணவு வந்து நமக்கு முக்கியமோ அத விட முக்கியோ தண்ணி ஒருத்தவுங்க ஒரு நேரோ சா இருந்தர்லா
இருக்க முடியாது
ஐயயோ ரொம்ப கஷ்டோ ரொம்ப கஷ்டோ ஒரு சில நேர த்துலல்லா நம்மளே பாத்தீங்கனா அந்த சின்ன பிள்ளைல ஆ தண்ணி எல்லா ரொம்ப கடைக்காது சொல்ட்டு இந்த லாரிலல்லா கொண்டு வந்து கொடுப்பாங்க ஏனா வாரத்துல ஒரு நாள் வரும் இல்ல வா ம் அந்த மாரிலா நம்ம சூழ்நிலைல்லா கடந்து வந்துருக்குறோ நம்ம ஆனா இன்னக்கி வந்து அ நம்ம பைப்ப தெறந்து விட்டால தண்ணி வந்துட்ருக்கு நம்ம அத வந்து வேஸ்ட்டா செலவு பண்ணிட்ருக்கறோ அன்னைக்கு ரொம்ப கஷ்ட்டப்பட்டோ ஆமா
த்துல இறக்கிற வரைக்கு ஒவ்வொரு சொட்டையும் பாத்து பாத்து செலவு பண்ணோ இன்னைக்கு பைப் ப்ல டேப்ல தொறக்கையில அங்க எவ்ளோ தண்ணி வேஸ்ட் ஆவுது
ஒரு அரிசி கழுவ கூட பாருங்ளே நம்ம என்ன பண்ணுவோ அரிசிய ஊற வச்சுட்டு அத ரெண்டு களஞ்சு நம்ம தண்ணிய விடுவோ ஆனா இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோ பைப்ப தறந்து உட்டுட்டு அப்டி கழுவி அப்டியே ஊத்துறோ அடுத்து காய கழுவுனுன் அப்பா இப்ப தொறந்துட்டு அப்படியே அதுக்கு நம்ம முன்னாடில்லா ஒரு கிண்ணோ வச்சுருப்போ அந்த காயல்லா அதுல போட்டு அலசி எடுத்துட்டு அப்படி அந்த ஒரு கிணத்து தண்ணி தா போகு ஆனா இங்க இன்னைக்கி அப்டி இரு இருக்குங்ளா சொல்லுங்க கடையவே கடையாது
காலி ஆயிடு சீக்கரோ
ஆமா நம்ம கழுவுற கழுவுக்கு அவ்ளோவு அவ்ளோ தேவப்படுது நமக்கு தண்ணி நம்ம என்ன பண்றது சொல்லுங்க இந்த எங்க எங்க ஊர்ல பாத்திங்கன்னாக்க ஒருத்தவுங்க ம் ஒரு வயசானவருதா ஆ பாத்தீங்கன்னா அவரு ஒரு எட்டு வீடு வாடகைக்கு வுட்டுருந்தாரு தோழி அந்த எட்டு வீட் டுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு நே ஒரு காலகட்டத்துல அந்த மழை நீர் சேகரிப் ப்பு அப்டின்ற மார்ல்லா போட்டுருந்தாங்க நமக்கு ஆ அப் இப்போ வந்து பாத்தீங்கின் வச்சுக்கோங்க எல்லா தண்ணியு வந்து கீழ தா போய்ட்ருந்துச்சு வேஸ்ட்டா போயிட்ருந்துச்சு இவரு என்னா பண்ணாரு உண்மையிலியே அவருக்கு ஒரு நல்ல ஐடியா பாத்துக்கோங்க எல்லாத்துக்கு ஒரு ஆ வளைவு மாரி ஒரு தகரத்துல வந்து வளைவு மாரி குடிநீர்ஸ் என்னென்னனா மழை நீர் சேகரிப்புக்கு அத வந்து அழ ஹா ஒரு வளைவு மாரி தகரத்துல செஞ்சு அந்த தண்ணி ஓட்டு தண்ணி இந்த மாறில்லா வரத அதுக்குள்ள வுட்டு நேரா கொண்டு போய் அவரோட கெணத்துக்கு உட்டுட்டாரு பாத்துக்கோங்க அழகா அந்த எட்டு வீட்டு தண்ணியு கெணத்துல விழுகு தண்ணி ஏற்கனையே ஊத் தி ஊ ஊ ஊறிட்ருக்குன்னு சொல்லுவாங்க ஊத்து தண்ணினு சொல்லி சொல்லுவாங்க அதுல இந்த எட்டு வீட்டு தண்ணி அதுல கொண்டு போய் கெணறு நெரம்பீரும் பாத்துக்கோங்க ஒரு நேரத்துல அந்த அந்த கேணில தா நாங்க போயி ஆமா ஒரு நேரத்துல நாங்க தண்ணியே இல்லன்னும்போது அந்த கெணத்துலதா போயி அந்த ஊர் மக்களே தண்ணிய எடுத்துட்டு வருவாங்களா கொறையவே கொறையாதா இப் இப்போ இவரு செஞ்சது போதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா அந்த எடோ அந்தந்த எடத்துல எல்லாம் போரு போட்டு தண்ணி இப்ப பாத்தீங்கன்னா அ நல்லா ஆ எல்லாத்துக்கு நல்லா கெடைக்கிற அளவுக்கு உண்மையிலே அவர வந்து ஒரு பாராட்னாங்க அவ்ளோவு எல்லாருமே யாருமே செய்யிறதுக்கு யோசிப்பாங்க நீங்க இந்த எடத்துல இந்த மாறி ஒரு நல்லாக்க அதாவது அந்த குப்பையெல்லா கூட வடுச்சுட்டு தண்ணி மட்டு பேய் கெணத்துல வுழுவுற மாறி செஞ்சு வச்சாரு அதுக்கப்புறோ என்னா வந்தாங்க எல்லா குடிதண்ணீரா நம்ம யூஸ் பண்ணிட்ருக்கோனு சொல்லி மேல மூடாக்கு மாறி இந்த வல வலையா ஒரு மாறி வருல்ல அது மாறில்லா போட்டுட்டாங்க உண்மையிலே பெரிய விஷ் தே இல்லைங்களா இதெல்லா வந்துட்டு ஒருத்தவுங்களுக்கு கெடைக்குது அப்டிங்கிறத நம்ப எவ்ளோ ஒரு என்ன சொற ஆக்கப்பூர்வமா செஞ்சிருக்காருன்போது பாராட் இப்பனுல்ல தோழி அதெல்லா வந்துட்டு ம் கண்டிப்பா ம் ஏனா ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களே எங்க அம்மாவே உ அதாவ்து அந்த ஊர்ல தண்ணி இல்லன் சொல்ட்டு பக்கத்து ஊர்ல போயிட்டு கெணத்துல போயிட்டு எறைச்சு எங்க அங்கேயே நிக்க வச்சிருவாங்க ரெண்டு கொரோ எறச்சாங்கனாக்க இந்த கொடத்த நீ பாத்துட்டு இங்கேயே நில்லு நா போய் இத வீட்டுல வச்சுட்டு வருவே அப்டின்னாங்க ஏன்னா தண்ணிக்கு அப்போ அவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு
ஆமா இப்ப இப்பையுமே சில நேரோ அந்த வெயில் காலம் வந்ததுக்கு அப்றோ பற்றாக்குறை அதிகமா இருக்கு ஃபாஸ்ட்டா வந்த எடத்துலக் கம்மியா வரு கம்மியா வர எடத்துல சுத்தமா தண்ணி வராது எல்லாமே இருக்கு
ம் முன்னாடில்லா அந்த ஆறு கொளங்கள்லா இருந்துச்சுங்கல்ல
இப்பையு இருக்கு தோழி ஆனா அத வந்து பராமரிக்கல யாரு
தோழி ஃபுல்லாவே எங்க சைடுலெல்லா எங்க சைடுலெல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அது குப்பைத்தொட்டின்தா சொல்றது ஏன்னா இங்கே வீடுகள்ல வாங்குற குப்பையெல்லா கொண்டு போய் அந்த ஆத்துலையு கொளத்தலையுந்தா கொண்டு போய் கொட்றாங்க இப்ப தண்ணியே க பாவு இந்த ஆடு மாடல்லா எவ்ளோ கஷ்டப்படுது தெரியுங்களா அதனால தா நம்ம வீட்டுகளுக்கு நா இல்லனா நம்ம வீடுகள்ல வந்து தண்ணிக்கு வந்து நிக்கிதுங்க தண்ணியே கெடைக்கல எங்கேயுமே குடிக்கிறதுக்கு தண்ணி இந்த வனத்துறையில எல்லாஸ்
நம்ம ஒன்னு ஒரு சேம்புள் சொல்றே தோழி மொதல்லா பாம்ப கண்டா படையே நடுங்கும்பாங்க அந்த பாம்பே வந்து நம்மகிட் கிட்ட தான் தண்ணி குடிக்குது இப்ப என்னமோ ஃபிரெண்ட்லியா வந்துட்டு போகுது ஆ ஃப்ரெண்ட்லியா வீட்டுக்கு ரிலேஷன்ஷிப் மாதிரி வந்துட்டு போகுது
ம் காட்ல தண்ணி இல்லாதனாலாதா எல்லாம் ஊருக்குள்ள வந்துடுதுங்க.
ஆம்மா இல்ல நெறைய காடு அழிச்சு காடு அழிக்கிறதுனால மழை வெள்ளம் எல்லாம் வரது இல்ல நெக்ஸ்ட்டு எல்லா உயிரினங்களும் அதால நெ நெறயா பாதிக்கிறாங்க
பாதிக்குது கண்டிப்பா கண்டிப்பா தோழி முன்னாடிலாம் மரங்கள் நெட்டுக்க இருக்கும் நம்ம ரோட்ல
நம்மளுக்கு ஏசியே தேவைப்படாத அப்ப பாத்துருக்கீங்களா நம்ம வீட்டு ஜன்னல ஓ வந்தா வீட்டுக்குள்ள ஃபேன் கூட தேவைப்படாது அ ரெண்டு கதவயும் திறந்து வச் கூட தூங்குவோம் மரத்தடி கீழ கட்டில் போட்டு தூங்குறது தொட்டில் கட்டி ஆ இதுவே இதெல்லாம் ஒரு ஆனா நம்ம வந்து குடுத்து வச்சிருக்கோம் தோழி
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா இந்த விஷயத்துல குடுத்து வச்சிருக்கோம் ம் ம் ஆமா ஆமா இப்ப உள்ளவங்களுக்கெல்லாம் அதோட அருமை தெரியமாட்டேங்குது உ ம்
இப்போ அதுங்க வந்ருக்கது வந்து எப்டி சொல்றதுன்னு தெர்ல என்ஜாய் பண்றதுக்கு ஒரு எதுவுமே கெடையாது. இப்பல்லாம் கேமு
வீட்டுக்கு முன்னாடி மரோ இருந்ததுல போய் ஆளுங்க நின்னுட்டு போவாங்க. மாட்டு வண்டில போறவங்க நிப்பாங்க பஸ்ஸுக்கு நிக்கிறவங்க மரத்தடில நிப்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் பைபாஸ் வர போயி ஆ தின்ன இருந்துச்சு ஆமா தோழி கண்டிப்பா ம்
அதுல எல்லாருமே தெரியாதவங்க கூட வருவாங்க அதுல ஒரு கொடம் தண்ணி செம்பு எல்லாம் வச்சிருப்பாங்க போர்வங்கள் எல்லாம் குடிச்சுட்டு போவாங்க அது முடிஞ்சிருச்சா அம்மா அம்மா தாத்தா பாக்க சொல்லுவாரு போய் அது பாடுறா தண்ணி இருக்கா தண்ணி இல்லைன்னா கொண்டு போய்
ம்
நம்ம வீட்லி கெணறு இருந்துச்சு அது பாத்தீங்கன்னா அப்டியே பால் மாரியே இருக்கு தண்ணி டேஸ்ட்டுனா நான் டேஸ்ட்ட் அக்கோப்பார வூட நம்ம தோத்து போயிடு அந்த அளவுக்கு இருக்கும். தண்ணி நம்ம வீட்டு தண்ணி அத குடிக்கிறது இன்று சில பேர் வரும் நம்ம வீட்ல மட்டும் தான் அந்த தண்ணி இருக்கும் அதே ஏரியால மத்த வீட் உள்ள போய் பாத்தோனா கெடைக்காது.
கெடைக்காது கண்டிப்பா கண்டிப்பா இது நெறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்ருக்கேன் தெரியு தோழி ப அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லா வீட்லயும் ஒரு மாரி உப்பு தண்ணியா இருக்கும் ஆனா இவங்க வீட்டு இருக்கிற தண்ணி தான் அந்த ஊருக்கே பாத்தீங்கன்னாக ஊருக்குன்னு சொல்ல முடியாது அந்த தெருவுக்கு வந்து பாத்தீன்னா குடித்த தண்ணீரா இருக்குமா அவ்ளோ டேஸ்ட்டா எழனி தண்ணி மாரி இருக்கும் அப்டினு இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன் தோழி நான் உண்மைய
அது எப்டின்னு தெர்ல நம்ம வீட்ல வந்து அந்த டேஸ்ட் இருக்கு பக்கத்து வீட்ல அந்த டேஸ்ட்ருக்கு க்காது அவங்ளே வந்து நம்ம வீட்லதான் எடுத்துட்டு
ஆமா எங்க அக்கா ஒருத்தவங்க வீடு கட்னாங்க பாத்தீங்கன்னா பக்கத்து த்துல இருக்கிறவங்களுக்கு போர் தண்ணி அவ்ளோ நல்லாவே இல்ல உழர்ந்தாப்புல சொல்லுவாங்க உப்பு தண்ணி மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா எங்க அக்கா வீட்ல எடுத்துருக்கறாங்க தண்ணி நீங்க சொன்ன மாரி ஆ அவ்ளோ நல்லாயிருக்கு நீங்க இது கூட போடவே வேண்டாம் ஆனா பியூரிஃபை அது கூட போட வேண்டியதுதாம் அவ்ளோ நீட்டாருக்கு பக்கத்துல இருக்கிறவங்கலாம் வந்து இவங்கள்ட்ட ரெண்டு கொடம் வாங்கிட்டு போறாங்க
ஆமா அது வந்து எல்லாருக்குமே கெடைக்காதுங்க அது நம்ம பூமி நம்மளுக்கு குடுக்குறது பூமி தாய் நம்மளுக்கு குடுக்குறது
ஆம்மா கண்டிப்பா கண்டிப்பா தோழி ம் ஆமா அதுக்குதா நெறைய செடிகொள் ஆ கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அதுக்குதா தோழி நெறைய மரங்கள் நடுங்க நெறைய செடி கொடி ஆனா நம்ம பக்கத்துல இருக்கற நம்ம இப்ப ஒரு வீட்லேயே எடுத்துகோங்களேன் ஒரு செடி வளர்த்தோன்னா நம்ம இருக்கறது வா வாடகை வீடா இருந்தாக்கா அந்த ஹவுஸ்ஓனர் உடுவாங்களா சொல்லுங்க
நம்ம வீடா இருந்தா எல்லா மரங்களு வச்சுக்கலா எல்லா பராமரிக்கலா அதே நம்ம போனதுக்கு அப்புறமு அத பராமரிப் இருப்பாங்களானு தெரியாம
செய்ய மாட்டாங்க தோழி மரங்கள் வேணா ஒரு செடிய வளங்களே நா இருந்த வீட்ல ஒரு செடி வளத்தே ஜன்னல்ல வச்சே கொண்டு போயி ப்ளாஸ்டிக்ல அய்ய இதுலல்லா வச்சு தண்ணி ஊத்துன்னா செவுத்துல வடியு செவுரு வீணா போயிரு இதுலெல்லா செடி வளக்கக்கூடாதுன்ட்டாங்க அட என்னடா இது பக்கத்துல வீடுங்கெல்லா இருக்காங்க நமக்கு செடி வளக் க்கு அவ்ளோ ஆசையா இருக்குது அப்ப எங்கதா வளக்கறது சொல்லுங்க அப்ப ஒரு செடி கொடிக்கே சொல்றவங்க மர மரங்கள் எப்டி வளக்க விடுவாங்க அவுங்க அவ்ளோதா ஏ எடத்துல வச்சேன்னு சொல்லி நம்ப சண்டைக்கு தா வருவங்க தோழி அப்புற நமக் வந்து ஊத்த மழ தண்ணி எப்படி தோழி நமக்
கண்டிப்பா இன்னியு தண்ணி எல்லா நம்மளு என்ன பண்றதுன்னே தெரியில்ல எப்படி வரப்போது பண்
தோழி நம்ம வந்து நம்ம இருக்கறவரையில் ஓகே நம்மளோட ம் ம் நம் அவ்ங்களுக் க்கு நம்போ கத்து குடுக்கணும் தோழி நம்ம கத்துக் குடுக்கணு நம்ம ஏன்னா எல்லாமே கத்துக்கிட்
அத கத்துக்க மாட்டேங்கிறாங்க
ப் அ பின்பற்றணு நம்மளு கூடவே இருந்து நம்மளு கூட இருந்து பின்பற்றணுல்ல தோழி அத
இப்போ அம்மா அத அவ்வளவு ஊத்தாதடா இவ்வளவு ஊத்துடா அப்படின்னம்ன வச்சுக்கோங்களே உங்களுக் வேற வேலையே இல்லம்மா போங்கமா அப்டின்ட்டு போய்யறாங்க தோழி ஏ மொதல்ல நம்ம அம்மா என்ன சொன்னால் அம்மா சொல்லுங்மா என்னங்மா அப்டின் கேப்போ மா உனக்கு வேற வேலையே இல்லையா
ம் ம் பரவால்ல தோழி நீங்களா த ப்படி இங்க நா சொல்லிட்டேன் வச்சுக்கோங்களே நீங்க சொன்னீங்கலேன்னு ஒரு டம்ளர்ல கழுவுறத்தண்ணிக்கு ஒரு செம்பைய ஊத்தி கழுவாங்கல நீங்க ஏ சொன்னீங்க நீங்க சொல்லாம இருந்தா கூட நா செய்ய மாட்டே நீங்க இப்ப சொல்லிட்டீங்கல்ல நா அத தா செய்வே அப்படிங்கிற மாரி பண்றாங்க அப்போ நம்ம போய் எங்க்கிட்டு போய் இது பண்றது சொல்லுங்க ம் ஆனா நம்மளு நம்மளோட இது நம்ம விடக்கூடாதுல தோழி நம்மளோடது சொல்கிட்டு தா இருக்கணு நம்ப பிள்ளைங்கள்ட்ட தண்ணி எல்லா சிக்கனமா பயன்படுத்தணும்ப்பா ஒரு நேர நாங்களா கஷ்டப்பட்டோ அப்டி பண்ணாதீங்க ஆமா உம்
எனக்கு கண்டிப்பா தோழி ஒரு சாதோங்கூட நா சாப்டுற தட்ல வேஸ்ட் பண்ண கூடாது எனக்கு அது வந்து ரொம்ப பாப்பே அது மாதிரி இந்த பந்தில எல்லா போய் சாப்புற்றோல்ல நம்மளுக் வேணுங்கற மட்டுந்தா நா வாங் சாப்டுவே ஏ இன்னு வைக்கிறேன் இன்னு வைக்கிறனா நா என்னைக்குமே நா வேஸ்ட்டா எனக் வேற யாராவது சாப்புட்டு அது ஒரு நேர்த்துக்கு இல்லாம எவ்ளோ கஷ்டப்பற்றாங்க ஓகே தோழி மி மிக்க நன்றி
நன்றி தோழி நன்றி ஆ நன்றி தோழி நன்றி வணக்கம் ம்